பல்லவி உம் நல்லா இருக்கீங்ளா
ஹலோ கேக்
வணக்கம் ஆஹ் கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதா.
ஆஹ் கேக்குதுங்க தோழி.
ஆஹ் ச நல்லா இருக்கீங்களா சாப்
அதுஉங் நான் நல்லா இருக்கே. நான் நல்லா இருக்கே. நீங்க சாப்டிங்களா
சாப்டே தோழி
கேக்குதுங்களா தோழி ஆஹ் கே இன்னைக்கு வந்து உப் நீங்க என்ன சாப்டிங்க
நாங்க இட்லி தோழி.
இட்லிகங்களா செரிங்க தோழி உங்களுக்கு ஆஹ் செரிங்க தோழி. உங்களுக்கு பூக்கள் ரொம்ப புடிக்குங்களா தோழி
கண்டிப்பா தோழி. எனக்கு பூனா ரொம்ப புடிக்கூ ரொம்ப புடிக்கூ
என்னென்ன பூக்கள் பிடிக்கும்னு தெருந்ச்சு ஞ்சுக்கலாமா
எனக்கு வந்து அ மல்லிப்பூ வந்து ரொம்ப புடிக்கூ அ அத அப்பறோ மல்லிப்பூ ப புடிக்கூ அப்படிங்கிறத விட எல்லா பூவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கூ தான் அதுல ஸ்பெஷல் அப்டின்னாக்கா மல்லிப்பூ ஆஹ் நான் வந்து வீட்ல வந்து செடி அந்த மாரி பூச்செடி வளர்க்குறது அப்டிங்கறது வந்து து எனக்கு ரொம்பவே பிடிக்கூ அந்த மாரின எங்க வீட் வீல நான் நெறையவே பூச்செடி ல்லாம் வச்சிருக்கே
செரி செரி அப்ப உங்க சின்ன தோட்டோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கலா. பூத்தோட்டம் ஆமா ஆமா ம் ம்
அத்ல மல்லி செடியிலயே மூணு விதமா வச்சுருக்கே ஒ ஒத்த அடுக்கு ரெண்டுடுக்கு மூணு அடுக்கு அப்படின்ட்டு மல்லி செடி இருக்கு. அப்பறோ வந்து அந்த பவளமல்லி பவளமல்லி அப்டிங்கறது த ஜாதிமல்லி சந்தனமுல்லை அந்த மாரி நறைய பூச்செடி வச்சுருக்கே பூச்செடி பூ அப்டின்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கூ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோ இல்ல நார்மலாவே வீட்ல வந்து அதிகமா பூ எங்க வீட்ல பூத்துருக்கு அப்டின்னா டக்குன்னு உட்னே கட்டி வச்சுட்டு தலைய வச்சிருவே பொ பொண்ணுங்க எல்லாருக்குமே பூ அப்டிங்கறது ரொம்பவே பிடிக்கூ இல்லையா
ஆஹ் சிலருக்கு வந்து பூ வச்சு தலைவலி வருதுன்னு சொல்லுவாங்க ஆஹ்
தலைவலி வந்துடும் எனக்கு பூ வச்சா அப்பின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது நான் பூ வச்சுப்பேன்
சரி சரி சரிங்க தோழி
உம் நீங்க இந்த மாரி பூச்செடி எல்லாம் வளர்க வளக்ரிங்களா தோழி
நான் நிறையா பூச்செடி வளர்த்துருக்கேன் வ இதா இருக்குதுனு ஒரு வெத்தலை செடி வள வச்சுருக்கேன் கருவேப்புல செடி வச்சிருக்கேன் இருக்கேன் அப்புறம் வந்து கருப்பூர வள்ளி செடி வச்சிருக்கேன் துளசி வச்சிருக்கேன் ஒரு ம மல்லி அ அதுக்கு மல்லி இருக்கு இல்லலைங்களா அது வச்சிருக்கு க அ எனக்கு இந்த ஊ ஊசி மல்லி ரொம்ப புடிக்கும் இந்த ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்க ங்கள அது மட்டும்தான் என்ட்ட இரு இல்ல ஆனா இது எனக்கு ரொம்ப புடிக்கு கும்ங்க பூலயே வச்சு வந்து எங்க அண்ண எந்த பங்க்ஷன் இருந்தாலும் சரி என் தங்கச்சிக்கு அ இந்த ஜாதி மல்லி பிடிக்கும்னு எங்க இருந்தாலும் வந்து வாங்கி கொடுத்துருவாருங்க அஹ் அ அவ்வளவு ஒரு அருமையா இருக்கும் அந்த மனமும் அத நெருக்கமா கட்டி வச்சன்னு வைங்க லே ஒரு செண்டு மாரி இப்ப பண்ணி கட்ட ட்டி வச்சேனா அவ்ளோ அழகா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஹ் அது அப்புறம் வந்து ரோஜா பூ வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து கத் தாலை ஆஹ் கத்தாளை வந்து அப் அப் அப்போ எடுத்து மொகத்துக்கு போட்டுக்கிறதுக்காக அது வச்சிருக்கே முடிஞ்சா கொஞ்சோ ஜூஸ் போட் குடிப்பே அஹ் ஆஹ் அது ஒ டம்புக்கு நல்லது இல்லைங்களா அதனால அது வச்சிருக்கே அப்புறோ மருதாணி செடி வச்சிருக் க்கேங்க ஏனா மருதாணி வந்து வா மாசத்துல ஒரு டைம் போட்டுட்டா கொஞ்சோ உடம்பு குளிர்ச்சியா இருக்கு அது வந்து போடுறதுலயே ஒது வேற அழகு இல்லைங்களா அரைச்சு வைக்கறதுல வந்து நம்ம என்னதா அஹ் அழகு இதுல போய் அழகு ச இதுல போய் நிலையத்துல போயி நாம வந்து வ வ வரைஞ்சி போட்டாலு இத அரைச்சு வைக்கிறதுல வந்து ஒரு அந்த செவக்கும்பாருங்க அதெல்லா ஒரு ரசிச்சு ரொம்ப ரசி கிவே அந்த மாரி விஷயம்ல்லா நான்
அஹ் எனக்குமே மருதான அப்டிங்கறது ரொம்பவே பிடிக் க்கு ஆஹ் மா இப்ப பள்ளி படிக்கிறப்பல்லா வந்து மருதன போட்டுட்டு போவங்க டக்குன்னு அத அழஞ்சி அலையறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அ டல்லா ஆயிடு இல்லையா கையில டக்குன்னு திருப்பி வந் வந்து அரிச்சி போட்டுடுவே அந்த அதெல்லா எனக்குமே ரொம்ப பிடிக் க்கு மருதாணி அப்டிங்கறது து புடிக்கு அ தோழிங்களுக்கு வந்து அவங்க வீட் எல்லா இல்ல அப்டின்னாக்க நா வந்து
மருதாணி சரி சரிங்க அ அப்புறோ எதனாச்சு கீர வகைகள் போட்ருக்கீங்களா
ஆஹ் கீரை எல்லா நாங்க தெளிப்போ மொளக்கீர இருக்கு இல்லையா அதெல்லா தெளிப்போ முருங்கை கீர முருங்க மரம் வந்து எங்க வீட்ல நெற யவே இருக்கு அப்புறோ நீங்க சொன்ன மாரி ன்னு வாழ மரம் தென்ன மரம் துளசி கருவப்பிள்ளை அது எல்லாமே இருக்கு வந்து
பரவால்ல பரவால ஏன்னா வாழ மரத்துல வந்து எ எல்லா எல்ல விஷயுமே ஒரு பொருள் கூட அது வாழ மரத்துது வீணாகாது இல்லலைங்களா அது ரொம்ப வாழ மரமும் செரி தென்னை மரமும் செரி அது அது அதோட எது ஒரு தனிப்பட்ட அந்த அந்த காற்ற சுவாசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு மனசு மனசுல வந்து நம்மளே அறியாதே ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க
ஆமா கண்டிப்பா இப்ப எல்லாம் எங்க வீட்டுல வந்து பகல் எல்லாம் ஃபேனே போட தேவையில்ல திண்ணையில வந்து உட்காந்துருதோம் இல்ல கொல்ல பக்கத்துல உட்காந்துருந்தோம் அப்படினாலே செம்மாய காத்தடிக்கும் கு ஆஹ் ஆம்மா நாங்க அதிகமா பகல்ல வந்து ஃபேன் அப்படிங்கறது நம் போடவே மாட்டேன் என் கொழந்த வந்து உள்ள டிவிலாம் பாக்குறாங்க அப்படின்னாக்கா மட்டும்தான் வந்து அவங்க அவங்களுக்காக ஃபேன் போட்டு விட்டுட்டு வருவேன். மத்தபடி நான் அதிக சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா கொல்ல பக்கம் இல்லானா தெரு பக்கம் அங்கதான் உக்கத்துருப்பெனே ஏன்னா அங்க வந்து கால் ரெ ரெண்டு சைடுமே நாங்க வந்து கொல்ல பெரிய
சரி ஆஹ் அப்பா அப்ப உங்களுக்கு டைம் ந நல்லாவே நீங்க டைம் பாஸ் பண்ணலாம் இல்லைங்களா உங்கோ டைம் வந்து சீக்கிரம் போகுது. பொழுது போகற இது வந்து அங்க பா அதுல போயிட்டு வந்தாலே பொழுது பொ போயிடும் போல இருக்கு இல்லலைங்களா ஆஹ் செரி செரி செரி எப்படி அங்க வந்து நீங்க அ நடுவு நடுவுல தண்ணி வயக்காத்து பாய்ச்சுற மாதிரி பாய்ச்சுவீங்களா தென்னை மரத்துக்கு இல்ல அந்த எல்லாமே நம்ம மண்ணு வந்து தென்ன மரத்தை சுத்தி ரவுண்டு் பண்ணி கக்க போடுவாங்களா அந்த மாரி தண்ணி ஊத்துணுங்களா அதுக்கு
ஆமா அந்த தென்ன மரத்தை சுத்தி வெட்டி விட்டுட்டு மோட்டர் எல்லாம் இருக்கா அதுல வந்து தண்ணி ஓஸ் வழியா தண்ணி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது தண்ணி பாஞ்சிடும்
நீங்க வந்து அந்த உங்க தோப்புல வந்து அந்த தண்ணி தொட்டி மாரி எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்களா
இல்ல அந்த மாரல்லா கட்
ஏன்னா அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா ஆஹ் கிராமத்து த்துல போனா அந்த தண்ணி தொட்டில எகுரி குதிச்சு
ஆமா ஆமா அதெல்லாம் அந்த காலம் தாங்க இப்பெல்லாம் வந்து கிராமத்து இருந்தாலமே கிராமத்தில் இருந்து அந்த மாரி தொட்டில்லா இப்ப யாரு வச்சுக்கிறதே இல்ல ஆமா மின்ன நானுமே சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வயல் செட்லயுமே வந்து போர் செட் அப்படிங்கறது வந்து இருக்கும் இப்பயுமே இருக்கு அப்போ வந்து அந்த போர்ஸ் செட்ல வந்து பாத்தீங்கன்னா போர் செட் இருக்கிற வயல்ல்லாம் நீங்க சொன்னீங்கல்லையா தண்ணி தொட்டி அந்த மாரி தொட்டி எல்லாம் கட்டிவச்சிருப் பாங்க போனம் அப்படின்னாக்கா நம்ம இருக்கலாம் எப்ப வேணாலும் அதுல வந்து தண்ணி வந்துட்டு இருக்கோம் அந்த தண்ணியில போய் அழகா ஜாலிய குளிச்சட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட தோழிகள் கூட போலாம் இல்ல நம்ம குடும்பமா கூட போய் அவங்க வந்து குளிச்சுட்டு ஜாலியா வரலாம் இப்ப எல்லாம் வந்து ஒரு போர் கொட்டா வச்சிருக்காங்க அப்படின்னாக்கா டக்குன்னு அது ஒரு கொட்டா போட்டு பூட்டு போட்டு அடைச்சு வச்சறாங்க ஆஹ் அந்த தொட்டில்லாம் இப்ப வந்து இல்ல அந்த அளவுக்கு வந்து இப்ப யாருமே இப்ப கிராமப்புறங்கள்லமே இப்ப அதெல்லாம் யாரும் ரசிச்சு போய் அந்த போர் சட்ட எல்லாம் குளிக்கிறது இல்ல ஆமா செய்யறது இல்ல அதுக்கான என்ன நேரங்களும் இப்ப இல்ல யாருக்குமே அ முன்னல்லாம் நம்ம சின்ன பிள்ளையா இருந்த அந்த மாரி விளையாடுவோ இப்பதான் ஆளுக்கு இப்ப‌ஒரு இரண்டாவது படிக்கிற பிள்ளைங்க அஜ்ஜாவது படிக்கிற பிள்ளைங்கள பாத்திங்கன்னா ஒரு ஒரு போன் வச்சிகிட்டு அந்த போன்லயே தான் ஒரு மாசம் லீவு அப்படிங்கனா போன்லயே அதுங்க டைம் போய்டுது இல்லையா நம்மலாம் எப்படி விளையாடுவோம் நம்மல்லாம் சின்ன பிள்ளையா இருந்தோம்ப்படின்னா ஒரு தெருவில்ல இருந்தோம் அப்பின்னாக்கா அந்த தெரு பசங்களோடு சேர்ந்து கூட்டாஞ்சோரு ஆக்க
ஐயோ நீங்க வேற ஒவ்வொரு வீட்ல இருந்து ஒவ்வொரு காய்கறி வரும் எண்ணெய் வரும் அரிசி வரும் அம்மாங்கள வந்து அரிசி எல்லாம் குடுத்து குடுத்து அனுப்புவாங்க அப்புறம் ச ம மசாலா மிளகா புல்லேல்லாம் திருடிட்டு வருவோம் பயங்கரமா இருக்குங்க அதெல்லாம் வந்து ஆறா
கண்டிப்பா நானும் இந்த மாரிலாம் செமையா விளையாண்டுந்திருக்கேன்
இவங்க சின்னதுல வந்து எப்ப பார்த்தாலும் சின்ன பிறந்த குழந்தைல இருந்து மொபைலு டி வி தாங்க அஹ் அந்த மாரிதா இருக்கு ஆஹ் அந்தப்ப அந்த எழ்நீர் இந்த தெல்லா இருக்கு ல்லலைங்களா மட்டை எல்லா அதெல்லா நீங்க தொடப்பம்மலா எடுப்பீங்களா
ஆஹ் எடுப்போ தொடப்ப எடுத்துப்போ
காஞ்சது நெறையா விழுகு இல்லை ங்களா அதெல்லா சேகரிச்ட்டு நம்ம வீட்டுக் க்யாதே யூஸ் பாவ நீங்களா தொடப்ப வாசல் பெருக்குறதுக்கு ம்
இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த மாரிலா விப்பாங்க ச செலபேர் வந் ந்து அந்த எ இப்ப நாங்களா அதெல்லா பண்றது கெடையாது அது எங்க எங்க வீட்டுக்கே எடுத்ததோட முடிஞ்சிடு இப்ப செல பேர்ல்லா வந்து அ அதெல்லா எடுத்து அதுல சீவி ஆஹ் ஒரு கட்டு அம்பது ரூவா அறுபது ரூவா அந்த மாரிலா இப்ப எங்க தெருவ்லுமே விப்பாங்க நெறைய பேர் விப் ப்பாங்க அந்த மாதிரில்லா உம் தென்னமரத்தை எடுத்துக்கிறப்ப எல்லாமே அது வந்து நமக்கு வீட்டுக்கு பயனுள்ளதா தான இருக் க்கு அந்த மாரி அந்த மட்டை ந்து நீங்கள் சொன்ன மாதிரி தொடப்பம் செய்வாங்க இல்லன்னா அந்த மட்டைய மொடஞ்சி வீட்டுக்கு போறது
ஆமா ஆமா அதே மாரி அந்த தென்னங்கீத்துல வந் து அந்த வ ஃப திருவிழாக் ல்லாம் வந்து அதுல இது பண்றது ஆஹ்வ் பின்னல் பே பின்னுவாங்க இல்லைங்களா அது உங்களுக்கு வருங்களா அந்த பின்னலல்லா எனக்கு ரொம்ப புடிக்கு அத பின்றதுக் க்கு
ஆமா நானே சின்ன பிள்ளைல்லா எங்க வீட்டுல பின்னப்பல்லா நான் அந்த மாரி யி ஏ பின்னி பாபப்பே இப்பெல்லா அதெல்லா பா பண்றது இல்ல இப்ப ஞாபகமு இல்ல அதெல்லா
சரி சரி சரி இப்பதான் நான் அந்த தென்னங்கீத்தை வச்சு நெறைய விஷயங்கள்லா நம்ம பண்றாங்க இல்லைங்களா ஓ உம் ம் ம் ஹ் எள்நீர் எல்லாம் எப்படி ஓ சுவையா இருக்குங்களா உங்களோடைய இது தென்னை மரத்துது இதெல்லாம்
ஆஹ் கண்டிப்பா நல்லாவே சுவையா இருக்
ம்ம் நல்லா குடிப்பீங்க எல்லாம் பரவாயில்ல நாங்களும் வரோம் உங்க ஊருக்கு ம்ஹ்
வெட்டி சாப்ட்டுர்றது இப்ப நம்ம வெளியில போனோம் அப்படின்னாக்கா இப்போ பாத்தீங்கன்னா எளனி லாம் ஒரு எளனி ஐம்ப
அறுபது ரூபாங்க அம்பது ரூபா போய் இப்ப போய் அப்ப அறுபது ரூபாய் ஆய்டுச்சு இப்ப கொஞ்சம் குளுர்கால வந்தவொன்னே கொஞ்சம் கம்மி ஆகுன் நினைக்கிறேன் ஏன்னா வெயில் காலத்துலதான் அதோட டைய பயன்பாடு அதிகமாக இருக்கு கொல்லிங்களா அதனால ஆஹ் ஏ மாமா மத்தபடி குளிர்காலத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கும் இப்ப வந்து இப்பொ குளுர் காலம்னு சொல்லறதை விட ஆஹ் குளிர்காலமும் கம்மியா தான் இருக்கு இல்லிங்களா
ஆம் மா கண்டிப்பா
ஆம் மா சரிங் தோழி நம்மளுக்கான நேரம் முடிந் இருந்தது அடுத்த சந்திப்புல மே
ஆஹ் சரிங்க தோழி நன்றி நன்றி ங்ஹ்